வணக்கம் வணக்கம்
நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கே நீங்க
வீடால அம்மா அண்ணா எல்லா நல்லாருக்காங்ளா
ம் நல்லா இருக்கு
ம் செரிப்பா ஆ நீங்க ஸ்போ்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டு இருக்குனு சொன்னிங்கல்லையா
ஆம்மா
ஆ வாலிபால் பத்தி எனக்கு கொஞ்ச விரிவா சொல்றீங்களா எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது எத்தன பேர் விளாடுவீங்க எப்டி ப்ராக்டிஸ் எடுப்பீங்க
மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்டி கிளம்பி போகோம் சூப்பர்னு
கொஞ்ச வாம்அப் பண்டு சிட்டிங் போட சொல்வாரு ம்
அப்புறம் த்ரீ சிக்ஸ்டி போட சொல்லுவாரு அப்புறோ வந்து ஜெம்ப்ட்டு பிரா்க்டீஸ் குடுப்பாரு
ஆ நல்லா கிளியரா சொல்லுங்க ம் திரு புரியலை திரும்பவு சொல்றீங்ளா
ப்ராக்டீஸ்க்கு போயி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாரு
அதுல என்னன்னு தெர்ல ஆனா பண் இதெல்லா பண்ணது இதெல்லா பண்ணனுவாங்க
ம் அப்புறோ பால் குடுத்து ஒர் ஓரமா ப்ளே பண்ண சொல்றாரு
அதேட வாம்அப்
வாம்அப் பண்ணிட்டு
அவங்க ஒரு இரண்டு மேட்ச் ஆடு ஒரு நாளைக் ஒரு ரெண்டு மேட்ச் தா ஆட முடியு
செரி
அவ்வளவுதா அது
அவுங்கவுங்களோட சண்டோ ஆனா வேற டீமோட ஆடுவோ ஆ சரி சரி நீங்க ஃபீஸ் குடுத்து தனியா கத்துக்குறீங்ளா இல்ல இல்ல இல்ல கோச்சுதா போறோ சரி சரி ஸ்கூல்ல கோச்சிங் குடுக்குறாங்க அப்டி இல்ல நா வேற டீம்ல ஆடிட்டு இருந்தங்க
இது வந்து கொஞ்ச நல்லா பெரிய டீம்னே அங்க கோச் சேத்து வுட்டாரு
சரி சரி
இந்த டீம்ல தான் வந்து பாத்தாதா தெரியுது ஃபுல்லா அவங்க சொந்தக்காரதா கோச் சோட சொந்தக்கத்தாக்கறாங்க
அப்டியா கோச்சோட சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு செகண்ட் கோச்சாவு இருக்காங்க
அப்டி இல்ல
அ
இப்போ நான் வேற டீம் வெளையாடிட்டு இருந்தே கோச் ஒருத்தரு அந்த கோ அ அந்த எங்க எங்க டீமோட இந்த டீம் கொஞ்சோ பெரிய டீமே இந்த டீம்ல
டீம்ல நீ போனா இன்னு கொஞ்சோ தொளிவா வெளையாடலா சொல்லி சேத்து விட்டாரு நல்லது
அந்த டீம்ல அத இப்ப சேர்ந்த எல்லாம் இப்போ அந்த டீம்ல கோ
எங்க கோச் இருக்காரு இல்ல ஆமா
அவங்க ரிலேஷன்ஷிப் தா ஃபுல்லா இந்த டீம்ல ஆடுறது ச் ஒழுங்கா ஆடாம அப்டி இருக்காங்க
அப்டியா சரி சரி அப்டியா
ம்
சரி சரி சரி கெடைக்கும் கெடைக்கும் பாருங்க முயற்சி பண்ணி பாருங்க நல்ல முடிவா எடுங்க இதுலயே இருக்கலாமா இல்ல வேறு கோச்சுக்கு போகலாமா அப்டின்னு
என்னன்னு பாக்கணும்
சரி சரி சரி
ம்ம்
அ வேற என்ன விளையாட்டுலா உங்களுக்கு கேரம் போர்ட் எல்லா வெளையாட தெரியுமா
வெளாட தெரியாது எதுவு வெளாடுவே எல்லா வெளாட்டுமே வெளாடுவே கிரிக்கெட்டும் வெளாடுவே
சரி சரி
வெளாடுவே எல்லாமே வெளாடுவே ஆனா வாலிபால் மட்டு பர்ஃபெக்ட்டா வெளாடுவே
நல்லது நல்லது அ வாலிபால் இல்ல எத்தனப் பேர் இருந்தாக்கா வாலிபாலு ஆரம்பிக்கலா ஆறு ம் ஒரு டீம்ல வந்து ஆறு பேர் இருக்கனு
ஒரு ஒரு சென் ட்ரு ஒரு சட்ரு ஒரு அட் டாக்கரு ஒரு ஆல்ரவுண்ட்ரு ஒரு ஷாட்பேனு ஒரு டிஃபென்ஸ்
நல்லது நல்லது நல்லது சரிங்க இதுல எந்த ரவுண்ட்ல இருந்தாக்கா நீங்க அதிகமா வின் பண்ணுவீங்க
நா சட்ரு போடுவே
ஷட்ரு போடுவீங்க சரி சரி சரி ம்
வாலி
வாலிபாலு கரெக்ட்டா நம்ம கான்ஃபிடன்ட்டா ஆன்னோ வேற எதாச்சு ஆன்னோ அப்டியே மைண்டே போயிடோ நல்லது நல்லது
ம்
அ சரிப்பா உங்களுக்கு பள்ளி காலத்லயே மறக்க முடியாத நினைவுன்னு ஏதாவது இருக்கு இல்லையா பள்ளிக் கல்லூரி காலத்துல அது என்னன்னு சொ
ஒரு லவ் கேக்குதா
ஆ கே சொல்லுங்கப்பா
சின்ன ஒரு காதல் ஒண்ணு நடந்தது
அப்டியா பேசலாமா அதப் பத்திலா
ம் இல்ல இல்ல ச்ச ஓகே ஓகே அதப் பத்தி நா பேசிருக்க சரி ஓகே இது வேணா
ஆ இப்ப ப்ரைஸ்ல்லா வாங்கிருப்பீங்க இல்லயா ஸ்போர்ட்ஸ் பத்திலா ஸ்போர்ட்ஸ்லேல்லா ம் அந்த மாதிரி வின் பண்ணது என்ன என்னது அது
அதுல்லா வாலிபால்ல தா வின் பண்ணிருக்கோ டிஸ்ட்டிக் ஸ் ஸ்கூல் மூலியமா டிஸ்டிக் அச்சிருக்கோ நெக்ஸ்ட்டு போம்போது டிஸ்டி அந்த டிஸ்டிக்னா திருவள்ளூர் டிஸ்ட் இப்போ எங்க டிஸ்டிக்கில வந்து ஆறோவுங்கிட்ட அச்சுருவோ நெக்ஸ்ட்டு டிகிரி போகும்போது அடிக்க முடியாது விட்டுருவோ
ம் நல்லது நல்லது
ம் கலெக்ட் ம் கலெக்ட்ரு கிட்டல்லா வாங்கியிருக்கோ
சூப்பர் சூப்பர் அ ஓ ஓ நல்லது நல்லது
நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்க இன்னோ பண்ணனா போவ இந்தியா நானு இந்தியால ஸ்டேட்
நல்லதுமா கெடைக்கோ கவலப்படாதீங்க முயற்சி பண்ணுங்க
முயற்சி பணிந்தா இருக்க முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் இம்மை புகுத்திவிடும்
ஆமா ஆமா
அதனால எதை நோக்கி ஓடுகிறோமோ நம்ம அதை நோக்கியே ஓடுகிறோம்
ஆமா
இப்ப நம்ம ஒரு வெற்றிய நோக்கி ஓறோம் ஆனா பக்கத்துல ஒரு பிரைஸ் இருக்கு ஆனா இன்னு ஒட்னா இன்னு நல்லா ப்ளேசுக்கு போலா நம்ம பக்கத்துல பிரைஸ் இருக்குன்னு சொல்ட்டு அந்த பக்கத்து பிளேஸ எத்துட்டா நம்ம கிராங் இங்கேதா ஆடனு அதனால நம்ம ஸ்டெயிட்டா வெற்றிய நோக்கிதா ஓடனும் ஃபர்ஸ்ட்டு பிரைஸ் நோக்கி தா ஓ
சரிப்பா சரி சரி நல்லது ஆ சரிப்பா நீங்க வின் பன்னுங்க நானு கடவுள ப்ரே பண்ணிக்குற நீங்களு ப்ரே பண்ணிக்கிட்டு விளையாடுங்க அ சாமி நம்பிக்க இருக்கு தான உங்களுக்கு
ம் நம் நம்பிக்க இருக்கு முருகார் முருகர் இருக்காரு
அ ஓ சாமிய வேண்டிக்கிட்டு வெளையாடுங்க அ அப் அப்றோ பாத்திங்கன்னா படிப்புல்லா எப்படி உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் புடிக்கு
எனக்கு சம்மு மேக்ஸ்
மேக்ஸ் தா புடிக்குமா அப்பறோ ஏ பி கம் படிச்சீங்க அக்கௌண்ட்ஸ் எடுத்திருந்தீங்களா
ஆமா நா ஸ்கூல் படிக்கும்போது எங்க கிளாஸ்ல யாருக்கு அக்கவுண்ட்ஸே போட தெரியாது ஆ இது வகுத்தல் நா எயி்த்ல படிக்கும் போது வகுத்தல்லு யாருக்கு தெரியா நா மட்டு டியூசன் போயிட்டு கத்துக்கன அப்போ சார்லா வந்து எனக் சூப்பரா சொல்லுவாரு அப்போதுல்லருந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் மேல மேக்ஸ் மேல ஒரு ஆர் ம் ம்
நல்லது நல்லது எட்டாவது படிக்கிற பிள்ளைக்கே வகுத்தல் தெரியாதா
ஆ சிக்ஸ்த்து செவன்த் எய்த்துலே இப்ப இருக்க பசங்களுக்கு
நல்லது நல்லது
இப்ப நான்தா ஃபர்ஸ்ட்டு எங்க கிளாஸ்லே ஃபர்ஸ்ட்டு நான்தா க த்துக்குவனே அப்புற நான் டூசன் போன டூசன் அக்கா கத்து குடுத்தாங்க ம் அப்டியே வந்தோ
ம் டென்த்லலா எவ்வளோ மார்க் வந்தீங்க மேக்ஸ்ல
டென்த் கொரோனால
கொரோனாவா
ம்
சரி சரி சரி சரி
டடொல்த்துல ஃபோர் டுவெட்டி ஒன் நா அவ்வளோ லவ் நல்லா படிப்பேன்னு சொல்ல மாட்டே படிப்பே எக்ஸாமு அப்பன்னா கொஞ்ச படிப்பே அவ்வளோதா
ஓ அதா நீங்க ஸ்போர்ட்ஸ்ல எல்லா ஆர்வமா இருக்கீங்க படிப்பில கொஞ்ச கம்மியா தா ஆர்வ இருக்கு பரவால்ல நல்ல மார்க தா ஃபோர் டுவெண்டி ஒன்னுங்கிறது
எனக்கு இங்கிலீஷ் கொஞ்ச வராது மிச்ச எல்லாமே பெட்டர் தா தமிழ் செவன்டி ஓகேங்க ஓகேங்க
நல்லது நல்லது
மிச்ச எல்லாமே ஹிஸ்ட்ரி நைன்டி சிக்ஸ்
ம்
அக்கவுண்ட்ஸ் எய்ட்டின்
நல்லது நல்லது
ம் எல்லாமே கொஞ்ச பெட்டல்தா
ம்
அதனால தா பீக்கம் படிச்சது ம்
ஆ வேற உங்களுக்கு எந்த சினி ஆக்டர் ரொம்ப பிடிக்கு
ஆக்டர்னா ராகவா ராலன்ஸ்
ராகவாதா பிடிக்குமா என்ன மாத்தி சொல்றீங்க யார பாத்தாலுமே விஜய் விஜய் விஜய்ம்பாங்க நீங்க மட்டுந்தா மாத்தி சொல்றீங்க என் பொண்ணு என் பையன்ல்லா விஜய் விஜய் விஜய்ன்னு தா நிக்கு
விஜய் ராகவா லாரன்ஸ் நறைய பண்ணுவாரு
ம்
ம்
அதனால உங்களுக்கு பிடிக்குமா ம் சரி சரி
ம்
ஆ எனக்குலா சூரியா ஆக்டிங் தா புடிக்கு சூர்யாவ தா எனக்கு புடிக்கு
எனக்கு ராகவானா அவர் கொஞ்சோ நல்லது செய்வாரு ஒரு சூப்பரா புடிக்கு அவர மாதிரி நம்ம பண்ணணுனு ஒரு ஆச ம்
நல்லா ஹெல்ப் பண்ணுவாரா உங்களுக்கு தெரிஞ்சி சவுண்ட் ஒன்னு கேக்குது அது அது ஃபோன் என்னது மெசேஜ் வருதா அத கொஞ்ச சைலன்ட்ல வச் வச்சிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு அடிக்கடி இது மாரி சவுண்ட் வந்துச்சுன்னா ரிஜெக்ட் ஆகும் காலு வேஸ்ட் ஆகும்
உம்
ஆமா சரிப்பா வறேன் அ வேற எதுவு சமைக்க தெரியுமா உங்களுக்கு ம் தோச கூட ஊத்த மாட்டீங்களா
உம் தோச தோச வெட்டுவ
சரி
உம்
தோசைக்கு சைட்டிஷ்லா செய்ய தெரியாதா
தோச தோச செட் பண்ணனும் அப்புறம் நீங்க என்னென்ன பண்ணுவீங்க சமையல் நல்லா பெஷல்லா பண்ணுவீங்க
ஸ்பெஷல்னு பாத்தா சாப்புட்றவங்க தா சொல்லணும் நா சாப்ப நா சமைக்கிறதுலே எது அவுங்களுக்கு புடிச்ச ஸ்பெஷல்ன்னு சொல்லிட்டு என் பையனுக்கு பாத்தீங்கன்னா நா செய்யற நான்வெஜ் எல்லாமே புடிக்கும் எல்லாமே சாப்டுவான் நான்வெஜ் ஜ்னாலே நல்லாவே சாப்பிடுவா அவன் வெஜ்னா சுத்தமாவே சாப்ட மாட்டான்
ஆ
ஆமா
சரி ஓக்
உங்களுக்கு வெஜ் பிடிக்குமா நான்வெஜ் பிடிக்குமா
எனக்கு வெஜ்ஜி தா பிடிக்கும்
அப்டியா சேரி சேரி நன்றி நன்றிப்பா